ம் சொல்லுங்க
ஏன்டா அதுக்கு முன்னாடி பண்ண எடுக்கல
ஏய் இது எங்க தாத்தா வேற வந்து கேட்டுட் இருந்தாரு அப்பா எங்கண்ணா
ச்சேரி ச்சேரி அதுவர்லியு ஜீரோ செகண்ட்ஸ்லயே ஒரு கால் போயிடுச்சுடா
ஜீரோ செகெண்ஸ்லையா
அட்டன் பண்லல்ல
ஓ
ம்ம்
அப்படியு போவுமா ஐயையோ என்ன ஆகு
ஆற ஒன்னு ஆகாது பாத்துல்லா
ம்
ம் ம் இன்ன சொன்னாரு உங்க தாத்தா
அவரு வந்து என்ன சொல்லுவாரு சாப்புறதுக்கென்ன இருக்கா அப்டின்னு கேட்டுன் இருந்தாரு
ம் சாப்புடுறதுக்கு எதனா வேணுமாம்மா
உக்ம் நா வந்து சாப்ட்ட
என்ன சாப்ட்ட
சப்பாத்தி உக்
சப்பாத்தி சாப்டிங்ளா
உக்ம்
ஏனுங்க
ம் வாங்க வாங்க இருக்கிறது
ஓ அப்டியா
ம்
வந்தா வந்த ஏ வந்தீங்கன்னு கேட்பீங்கல்ல
ம்ச் நாங்கெல்லா அப்டி கேட்க மாட்டோ
சொல்லுவிங்க அப்போ வந்து ஏ அப்டி கேப்பீங்க
உஹூம் நாங்கல்லா கேக்க மாட்டோ நா இதுவே மீஷோல இந்த பிளாக் பேண்ட் வாங்குன இப்ப அதுக்கே ஒரு டீஷர்ட் டில்லாம இருக்கேன்னா ஆட்ரு போன்னு
ம்ம் நா வேன்னா ஆடர் போட்டுமா
இல்லைங்க வேன்
ஏங்க
கே உக்காந்து சலுக பண்ணீன்னு இருக்க
ஏ என்னாச்சு
ம் ஹுஹூ
ம்
ஆஹூ வேண்டா
டிம் ஏண்டா அ
ஹிம் ஹிம்
ம் நா அழகா இருக்கன்னு சிரி ச்சு காட்றீங்களா என்ன?
ஓஹோ
ம்
ம் ஹும் அப்பறோ?
சிரிச்சாதா அழகுன்னு இல்லடா சிரிக்காமலே அழகுதாண்டான்னு.
ம் ஹும் ஏன் சொல்ல மாட்டீங்க?
அவ்ளோ அழகா இருக்கே.
சொல்வீங்க சொல்வீங்க.
ம் இருக்கறது நீயா இருந்தா சொல்லலாமே.
ம் ஹும் நாளைக்கு வந்து ஒரு பிளான் என்னன்னா காலைல இருந்து என் வயித்த காய போட்டுட்டு
ம்
மதியானோ வந்து பழுது வச்சி
ம்
ஆ அப்றோ வந்து அது என்னது ஐயயோ மறந்துருச்சு அந்த பேரு.
என்னது?
கருவாடு ம் கருவாடு தொக்கு பண்ணி மோர் மொள கா வச்சு வெங்காயோ வச்சி
ஆ
வேற என்ன தொட்டுக்க ஊறுகா வச்சி
ம்
சாப்டணு
ஏ அப்டி வயத்த காய வச்சுதா
அப்பதா கொஞ்ச அதிகமா தண்ணி உள்ள போவு
ம்
ஆ கரெக்டா?
ம் மூள அதிகமா வேலை செய் துன்னே இப்ப வந்து அது இல்லன்னு நிரூபி க்கிறீங்களா?
ஏய் இல்ல
ம்
ம் லாஜிக்கா யோசிங்க.
லாஜிக்கு இதுல என்ன இருக்கு?
நா ஏன்னா ஏந்துக்கிறதே வந்து எப்படி லேட்டா எந்துப்பே
ம்
சோ நம்ம சாப்பிடுறதும் லேட்டா தா சாப்பிட போறே அதுக்கு நா காலையில என்ன பண்ண போறே எனா சும்மா ஆ எப்படின்னா ச என்ன செய்லா என்ன சாப்பிடலா கல்ல நாளைக்கு
எதனாலடா
உம் உ ம் ம் ம் ம் ம்
ம்
சாப்பிட்டாலு நன ஒரு தோசை தா சாப்பிட போறே
ம்
என்னாதா சாப்பிறது
ஆ ம்
பூனாக்கு பண்ணா போன் கட் பண்ணி விட்டுச்சு ஏன்னு தெரில
ஏ அவங்க பிசியா இருப்பாங்க போல
ம் ம் நம்மதா வெட்டியா இருக்கு எனக்கு வேற தைக்கறதுக்கு வந் குடுத்துருக்காங்க தைக்கல ம் தை
ஸ்கூல் ஓப்பனிங் னால பிஸி ஆயிடுறீங்கங்களா
அ அப்புறோ நீங்க நாளைக்கு பிஸி ஆவீங்களே கோயிலுக்கு போம்போது அந்த மாரியா
அந்த மாரில்லா இல்ல
எப்ப காலையிலேயே மதியானமா நீதா
தெரியல மத்தியானமாதா இருக்கு அ காலேலன்னு சொல்லுவோ ஆனா மத்தியானம் கிளம்புவோ போறது வந்து சாயங்கால போ
ம் ம் ம்
ஆனா சொல்றது கால்லதா சொல்லு அதுல ஒரு டவுட்டுல்ல ம் இதுல கொழப்பமே ஏ
பேச மாட்டீங்க
அப்புல்லா இல்லயே
ம்ஹும்
ம் இன்னக்கி வர்றதே நா வந்து எப்ப தூங்குவன் உங்களுக் தெரியு
புரில
இன்னக்கி வரத்துக்கே
ம் இல்ல
நேத்து எப்ப தூங்ன தெரியு எங்க மம்மி வேற கால் பண்ணிட்டேருக்காங்க
ஒய்
ம் தெரியல
ம் ஜஸ்ட் டூ செகெண்ட்ஸ் எனக் தெரிஞ்சு இதுதா எனக்கு இந்த மாரி ஒரு ஏப்தா வேணு
ஏ
பிக்காஸ் ஒருத்தவங்கள வந்து முக்கியமா ஒன்ன
ஆ
ஒன்ன வந்து ஒரு அட்டென்ஷன் எனக்கு கெடைக்கணு
ஆஹா அப்பறோ அப்பறோண்டா
இங்க ஒரு ஹைப்போ நாய்ப்போ ஒரு பேசிட்ருக்கோ வச்சுக்கோ
ம்
கண்டிப்பா சொல்ற இப்ப நீ வந்து எடையில ஒரு நூறு வாட்டியாது போயிட்டு போயிட்டு இங்கனா வந்துருப்ப
ம்
ஆ
ஏ அப்டி
அது வந்தா கேக்கணு
ம் இப்ப பேசுறவங் கிட்ட வாய சொல்ல முடியு
என்னது வாயம் புரியல
எப்படி போயிட்டு போயிட்டாச்சு வருவாங்க எதோ சொல்றீங்க
ஆமா என்ன பண்ணுவ இங்க பேசுவ எங்கிட்ட வந்து ஒரு நாலு வார்த் த
ஆ
அங்க நூறு வார்த்த போ புரில
நூறு வார்த்தியா
ஆமா
அ
அப்டி இப்டி ஆ ஓ ஆனு பேசுவ ஆனா இங்க ஆஷ் திரில்டு ஏய் எனக்கென்ன தெரியுமா டென்ஷன் ஆவு இப்போ அங்கப் அப்ப என்ட்ட நீ சொல்லா இப்போ நார்மலா ஓகேவா ஹலோ சொல்லு அப்டின் ரியா
ம்
அங்க வந்து ஆ சா அப்டி பேசிட்டு ஆ திருப்பி ஏ கிட்ட ஆ சொல்லு அப்டின்ற திருப்பி அங்க பேசுவ ஆ சொல்லுன்னுவ
ஓ
ஆ இது அப்டெ கண்டினியூ ஆவு பத்தி ஒரு மூணு வாட்டி அப்டி ஏ டென்ஷன் ஆவு
ம்
ம்
ஓகே ஓகே மறந்துறாதீங்க
அஹ் அ
ஏ இப்புல்லா வில்லங்கமால்லா சொல்லக்குடாது எல்லாந்தானெ பேசுணுல்ல
அத்து ஓகேடா நா சொன்னதடா
என்னது மறந்துடாதீங்க
ஹலோ ஆ அ துக்கு சொன்ன
ஆ ஓகே ஓகே
ம்
எனக்கு வேற எதோ வைப்ரட் ஆய்க்கினே இருக்கு என்னன்னே தெரில ஏ ஃப்ரெண்டு் வேற ஆ அவ நாளைக் கி சோலோ டான்ஸ் ஆட போற சோலோ டான்ஸ்ஸா குரூப் டான்ஸ்ஸா தெர்ல ஆட போறாளுங்களா
நாளைக்கு சண்டே தான
ஆமா இது காம்படிஷன்ஸ் இருக்கு
ஓகே
அதனால வேற சாங் எடிட் பண்ணி குடுக்க சொன்னா
யாருக்கு
அவளுங்களுக்குதா ஒரு ஒரு வீடிய அமுச்சிருக்கா அந்த வீடியோக்கு இன்பிட் வீன்ல வந் து ஒன்னொடொன்னு ஒரு சாங் மட்டு ஆட் பண்ணி குடுக்கணும் போல
ஆ யாரு பண்ணணுமா ஓ நீ ம்
ஐயம் பேசிக்கா ஒரு எடிட்டர்
ஓகே
ஆ அதுனால அதனால எ பண்ணு செரி உன்ன வந்து கேன்வால எப்படி வந்து பிபிடி பண்றதுன்னு பாக்க சொன்னல்ல பாத்தியா
அது வந்து நா இன்னு பாக்கல
அப்டியா நீங்க சொன்ன பா திருவேன் இதுதான் எனக்கு வேல வேற என்னா வேல சோ யோ யோ எப்படி
ஆ அதுதான் நா உன்ட் சொன்னேல அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன்டா இதுவும் போயிட்டேல்ல போயிட்டு
உம் ப மதியானம் என்ன பண்ண
எப்போ அங்க இருக்கும் போதா அது டயடா இருந்துச்சு அப்டி தூங்கிட்ட
ஹும் ஹ இந்த தூங்குறதுனால நீ ப்பிக்கிற வேற எதுனா சொல்லியிருந் நல்ல மாட்டிருப்ப
மனுஷனுக்குத் தேவையே தூக்கந்தா
உம் ஹும் ஐ திங்க் நா இக் நைட்டு தூங்கிடுவேன் நெனக்கிறேன் ஐ திங்க் சோ நீ அ தூங்கிறாத
தூங்கியேடா உம்
செரி செரி நீ தூங்கு நீ மனுச தானா பாவோ என்ன பண்ணுவ
அ அப்புரோ
ஏய் ஆமா இந்தாலும் எனக்கு இவ்ளவுல்லா ஒரு கல் நெஞ்சோல்லா இருக்க கூடாது
ஆனாலு இருக்கும்
ஆமா அந்த இப்போப்ப நா வந்து அந்த வல்லவன் படத்துல ஒரு கீதா மாரி மாறிடுவோம் போல ஏன்னா நீ என்ன லவ் பண் றல அந்த மாரி மாறிடுவேனு நெனைக்கிறேன்
ஓ ஓ ஓ
உம் நா கால்ப் பண்ணுவ நீ உடனே அட்டன் பண்ணி பேசணு ஏன்னா நீ என்ன லவ் பண்ற அப்டி
அப்பறோ நாங்க வந்து சிம்பு மாரி ரியாக்ட் பண்ணுவா
தான் ஆ நீங்க சிம்பு மாரி ரியேக்ட் பண்ணி ஒங்க வாழ்க்கைல ஒரு ஜோதிகா வந்து ஆ அவரு
சப்பாதறி ஆஹா
நா சிப்பு மாதிரி ரியாக்ட் பண்ணும்னுதா சொன்ன நீங்க வந்து எக்ஸா ஃபிட்டிங்லா போடுறீங்க ஆஹஹா இல்ல இல்ல
ஜோத்திகாவா நயன்தாரா வல்லவன் படத்துல நயன் தரா
ஓ
ஹீரோயின்
ம்ம்
ம் உங்க லைஃப்ல வந்து ஒன்னு நயன்தாரா வர்றதுக்கெல்லா இங்க எடோல்ல கீத்தானா கீத்தாதா கீத்தா கூடதா வாழன் நோ
ஓகே ஓகே
ம்
ம் அதெல்லா இருக்கு சந்தோஷமா
ம் ம்ச் இப்ப அந் அந்த இது மாதிரி எப் மைனா படத்துல வருமே எப்போ வரீங்க அதல்லா இல்ல எப் எப்போ வரிங்க அப்படியா அது வந்து ஆஃப்டர் மேரேஜ்க்கப்பறோ மாறிடு
ஓ
ம்
ஏ அவுதி
அது பேசிக்கா கேர்ள்ஸ் கிட்ட ஒருக்கு ஒரு திங்ஸ் போல ம்ச் ஆட்டோமேட்டிக்கா அது வந்துருது
ஓ
ம்
சேரி சேரி நா எப்படி இருந்தாலு வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய ஆளு தெரியுல்ல
ஆ தெரியுமே நல்லாத் தெரியுமே
பெரிய ஆளு
ஏ உங்களுக் தெரியிதா இந்த மைனா படத் மைனா படத்துல வர அந்த அந்த கேரக்டரு அப்றொ வல்லவன்ல வர இந்த கேரக்டரு அதுக்கப்றொ வந்து இந் த படத்துல தனு இவ விஷால் படத்துல ஒரு பொண்ணு வரு தெரியுமா ஆ ரவுடி மாரி ஆ அந்த கேரக்டர் அந்த மாரி இரு க்கிறத்லா வந்து ஒரு கிரீன் ஃபாரஸ்ட் உங்களுக்கு தெரிய மாட்டெக்குது
ஏ
ஆ அது வந்து லாயலா அதுக்கப்றொ நீலாம்பரி
செரி இர்ரா நா கால் பண்றன்டா
ம்
ம்